சும்மாதாங் கா நீங்க
நானு சும்மா தாண்டா இருக்குற
சப்ட்டாச்சாக்கா
இல்லடா இனிமேல்தா சாப்பிட்ணோ நீ சாப்ட்டியா
ஆஹ் க்கா சாப்டங்கா
சேரி சேரிடா தம்பி ஒருத்த வந்ட்டு ஸ்டடீஸ் முடிச் ட்டு இப்ப சும்மாதா இருக்குறா ஒர்க்கு தேடிட்டு கெடைக் இல்லயா சேரி அடுத் ஏதாவது கோர்ஸ் பண்லா அப்டின்னு சொல்ட்டு கோர்ஸ்கு அப்ளை பண்ணிட்டு பார்ட் டைம் ஜாப் ஏதாவது பாக்ல அப்டினு என்கி என்ட்ட கேட்டா நா பார்ட் டைம் ஜாப் பாப் அப்படி ஒன்னோ பெருசா போ பார்ட் டைம் ஜாப்கே நா போனதில்ல அதா யோச்ட் இருந்த யாரிட்ட கேக்கலா அப்டின்னு நீ ஒரு டைம் கூட பார்டைம் ஜாப்ல்லா நா போன்கா நறைய எடத்துக்கு போயிருக்கே நறைய வேலயூ செஞ்சிருக்கேன் சொன்னியாச் சேரி அதா உன்ட கேக்கலாமேன்னு கால் பண்ண
நா போனது டாமினோஸ்க்கு போன கேட்டரிங் ப போன்ற வேலதா டாமினோஸ்ல போகும்போது அங்க மந்த்லி சேலரி தானே டாமினோஸ் உங்களுக்கே தெரியு அது எப்படின்ட்டு
உம் ஆமாடா இவ் இவ்னு வந்து பாத்தீன்னா இந்த அஹ் நீ போன டாமினோஸ் இல்ல ஏதோ ஒரூ ஃபுட் கடைக்குதா இந்த ஃபாஸ்ட் ஃபுட் கட மாத்ரி தா அங் அங்க அவ கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட் ட்டுருந்தா அதுக்கப்புற பாத்தீன்னா ஆஹ்ம் வேற ஒரு கட கெடைச்து அந்த கடைக்கு பக்கத்து கடைக்கே அவன் வந்து போய் சேந்தா ஆனா வந்து அந்த ஃபஸ்ட் ட்டு வேல செஞ்ச கடையோட ஓனர் என்ன பண்ட்டாரு அது அவன் வேலை செய்யறதை பாத்துட்டு அந்த கடைல போய் இங்கதான் வேலை செஞ்சான் அப்புடின்னு என்னமோ கம்ப்ளைண்ட் பண்ணிரு பாங்க போல இருக்கு ஒடனே அடுத்த நாளே அந்த இப்ப புதுசா ஜாயின் பண்ண கடையோட ஓனர் வந்து இல்லப்பா வேண்டா அ பக்கத்து பக்கத் நீ அந்த கடைல வேல செஞ்சுட்டு இப்ப இங்க வந்து சேர்றதுனால ஓனர்ஸ்குள்ளதா எதாவ்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகு அத்னால நீ வந்து வேற பக்கோ பாத்துட் போய்க்கோ அப்டின் சொல்லிட்டு அந்த கடைலருந்து அனுப்பிட்டாங்க சேரி அதுக்கு வந்து எதாவ்து கோர்ஸ் டிசைனிங் கோர்ஸ் இந்த மாரி வேற எதாவ்து பண்ணிட்டு அதுக்கப்பறோ ஜாயின் பண்ணிக்கலான்ட்ருக்கறங்க்கா அது வரைக்கு எனக்கு ஒரு பார்ட் டைம் ஜாபு வேணு அப்படினா நீ சொல்ற மாரி டாமினோஸ் கேட்ரிங் போவானான் எனக்கு தெரிலடா நீ எதாவ்து சஜெஸ்ட் பண்றியா இந்த மாரி பார்ட் டைம் ஜாப் போனா ஓகேவா இருக்கும்க்கா அப்டினு
அக்கா இது டாம் கேட்ரிங்னா வந்து டெய்லிலா கெடைக்காது அது உங்களுக்கே தெரியு கேட்ரிங் வந்து கல்யாண்த்துக்கு இல்ல இந்த மாரி சின் சின்ன ஃபங்ஷனுக்கு தா கூப்டுவாங்க அது இல்லாம கேஷ் வந்து ஒ இப்போ ஒ ஒரு சர்வுக் போனோனா த்ரீ அண்ட்ரெட் ருப் பீஸ் அவ்ளோ தா குடுப்பாங்க வெளில எவ்ள தருவாங்கன் தெர்ல, இங்க எங்க சைட்ல்லா திரி அன்ட்ரடூ இல்ல திரி ஃபிப்டி தா, மோஸ்லி அதிகமா போனா ஃபோர் அன்ட்ரடூ குடுப்பாங்க இப்ப ஒரு கல்யாண்னா கூடோ ரிசேப்ஷனு, கல்யாணோ நைட்டு அப்ப காலில ரெண்டுி் தான் ரெண்டு ஷிபட் தான் போடும். அது மிஞ்சி மிஞ்சி போனா எய்ட் ஹண்ட்ரட் ருபிஸ் கெடைக்கும். இங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் அதுவும் என்னைக்காவது ஒரு நாள் தான் அந்த கல்யாண ஃபங்ஷன் அதுவும் இருக்கும் மாசத்துக்கு நா ரெண்டு ஃபங்சன் தான் அட்டெண்ட் பண்ணுவுமே மிஞ்சி மிஞ்சி போனா நாலு ஃபங்க்ஷன் டக் டக்குனு மாட்ணு எங்களுக்கு ஆனா இப்ப டாமினோஸ் இல்ல வே அப்படி எதாவது கடைல போய் சேந்துட்டானா அவனுக்கு மந்த்லி மந்த்லி சேலரி வந்துரு அவனு டெய்லியு வேல இக்கு அவ பார்ட் டைம் மாரி போய் சேந்துகிட்டானா கரெட்டாக்கு ஃபுல் டைம் தேவல்ல பார்ட் டைமா போனா அவனுக் படிக்கற்து கரெட்டாக்கு அதுக்கப்புறம் வந்து அவ வேலைக்கும் போயிட்டு சேலரி வந்த மதிய கு திருப்பூர் சைடு துணிக்கதைங்கல்லா இருக்குல்ல சோ போய் கேட்டு பாத்தா கரட்டாக்குக்கா
சேர் சேரிடா இல்ல அதுக்கு தா வந்து ஏன்னா இப்போ ஃபுல் டைம் ஒர்க் பாத்துட்டு தா வந்து சேரி இந்த கடை இல்லாம அந்த கடைல கொஞ்சோ சேலரி ஜாஸ்தியா கெடைக்குது அப்படின்ட்டு நம்பி போனா அப்றோ பாத்தா பக்கத்து பக்கத்துக்கட ஒரு ஓனர் வந்து இந்த மாரி சொல்ட்டாங்கன்ட்டு வெளிய வந்தாச்சு சரி இதுக்கு மேலயும் வேண்டாம் வேற எதாவ்து கோர்ஸு ஹையர் கோர்ஸ் பண்ணிட்டு நம்ம ஃபுல் டைம் ஒர்க் போய்க்கலா அப்டினு அவ ஒரு ஐடியால இருக்கறா அந்த கோர்ஸ் முடிக்கற வரைக் க்குமே வந்து சும்மா தான இருப்பா அப்ப அந்த டைம்ல ஒரு பார் டைம் ஜாப் போனா உனக் ஈஸியா இருக் நீ சொல்ற மாதிரி கேட்ரிங் லைன்ல போறான்னே வெச்சுக்கோயே இப்ப நீயே வந்து நெறைய டைம் சொல்லிருக்க இப்ப கேட்ரிங் வந்து அந்த டைமிங் பொறுத்து தா ஒரு டைம்லா வந்து நீ நைட்டு ஃபுல்லா வேல செஞ்சுட்டு ஏர்லி மார்னிங் இல்லன்னா மி ட் நைட் ஆகுன் சொன்னீல்ல அப்படிங்கம்போது து சித்தி விடுவாங்களான்ட்டு ஒரு டவுட்டு கேட்ரிங்கம்போது டைமிங் நம்மளுக் தெரியாது அவங்க சொல்ற டேட்டுக் தா நீ சொல்ற மாரி ரெகுலராவு போ முடியாது எப்போ ஃபங்ஷன் வருதோ அந்த டைமுக்கு தா போய் கேட் ட்ரிங்கு பண்ண முடியு எல்லாமே இவ வந்து பா கணு அப்டிங்கம்போது அவங்க அலோ பண்ணுவாங்களான் தெரீல இப்ப வந்து வேற எதாவ்து வொர்க்கு டாமினோஸ் நீ சொல்ற மாரி டாமினோஸ் இல்ல வேற எதாவ்து துணி கட அந்த மாரின்னா டைமிங் அவங்க குடுப்பாங்க இவ்ளோ நாளைக்கு நீங்க வந்து ஒர்க் செஞ்சு கோங்க இந்த டைம்ல செஞ்சுக்கோங்க இவ்ளோ சேலரி அப்டின்னு ஒரு ஃபிக்சட் அமௌண்ட்டு நம்ளுக்கு தெரிஞ்சிரு ஆனா கேட்ரிங் சைட்னா நம்மளுக்கு தெரியாது அந்த ஃபங்க்ஷன் போறத பொறுத்து தான அவங்களுக்கு கமிஷன் வரதெல்லா
உம் ம் செரி இப்ப கேட்ரிங்லாம் அவனுக்கு செட் ஆகுது கண்டிப்பா அவனுக்கு வந்து எப்பயுமே இப்ப சாலிடா அவனுக்கு இன்கம் வரணும் இந்த துணி கடையில ஃபுட் ஷாப் அப்படிதான் போய் ஆகணும் இல்லா அங்க மால் ஏதாவது இருக்கா மால்லஏதாவது வேலை இருக் காணு கேட்டு பாருங்க சேல்ஸ் இருக்கு மால்ல ஷாப்ல இருக்குல்லக்கா
ஆ ஆமான்டா
ஓ அங்க கூட எதாத் கேட்டு பாக்கலா ஜாப் எதாவது கெடைக்கோ வெயிட் கன்சின் தா
ம் அது வேணா நானு ட்ரை பண்ணி பாக்க சொல்றேன்டா ஏன்னா அவனுக்கு வந்துப் இப்ப ஒரு பார்ட் டைம் ஜாப் கம்பல்சரி வேணோ ஏன்னா எந்த ஒரு இன்கமு இல்ல கோர்ஸும் படிச்சு முடிக்குணோ அப்படிங்கும்போது அவனுக்கு அ பார்ட் டைம் ஜாப் இருந்தா எனக்கு கொஞ்சோ ஹெல்ப் ப்பா இருக்குங்கா கொஞ்சோ பாத்து சொல்லுங்க அப்டீன்னா சேரி அப்ப எனக்கு டக் டக்குனு ஓ ஞாபகந்தா வந்துது அதா சேரி உங்கிட்ட சஜஷன் கேட்டுக்கலா அப்டினு இப்போ நானே பார்ட் டைம் ஜாப் தேடுறேன் வச்கோயே இப்ப அவன மாரியே நானோ ஒரு கோர்ஸ் ஆன்லைன் கோர்ஸ் எடுத்து பண்ற பண்ணிட்டு இப்ப பார்ட் பார்ட் டைம் ஜாப் வந்து எனக்கு ஒர்க் ப்ஃரம் ஹோம் மாதிரி கெடைக்குமாடா ஏ அதாது நா ஆல்ரெடி வந்து ஒரு டைம் பார்ட் டைம் பார்ட் டைம் ஜாப்னா எப்டினா ஆன்லைன் ஒர்க் பண்ணன்டா ஒரு டைம் ரீசன்ட் டா நா வந் து ஆன்லைன் ஒர்க் என்ன பண்ணனா இன் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்லதா நா பண்ணது ஸ்டார்டிங் வந்து ஒரு டுவண்டி டாஸ்க் அந்த மாரி அவுங்க குடுத்தாங்க ஏதோ ஒரு வெப்சைட்லேந்து நா போய் ஓபன் பண்ணி பாத்தே அப்ப நானு எனக்கு வந்து லயனா அந்த டுவண்டி டாஸ்க் க் என்ன டாஸ்க்னா வீடியோ பாத்து அந்த வீடியோல வந்து கரெட்டா நம்ம ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புனு அவுங்களுக்கு வந்து ஸ்கிரீன்ஷாட்டா எடுத்து அதாவது அந்த வீடியோல என்னென்ன இமேஜ் வந்து லாஸ்டா எண்டிங்ல என்ன இமேஜ் முடியுதோ அந்த எண்டிங்க இமேஜ் நம்ம ஸ் க்ரீன்ஷாட் டேட்டா எடுத்து அ எடுத்து அனுப்பும்போது அப்ப அவுங்க நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் அனுப்புவாங்க அப்போ நா வந்து ஒரு டுவண்டியோ என்னமோ சம்திங் நா பண்ணி அமௌண்ட் வந்து எனக்கு வந்துச்சு வந்ததுக்கு அப்புறோ என்ன னா நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கு நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்னணோ இவ்ளோ அ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணீங்னா இவ்ளோ ப்ராஃபிட் உங்களுக்கு வருன் சொல்லி சொன்னதனால எனக்கு வந்து அந்த ஒரு ட்ரஸ்ட்டே இல்ல இப்ப நம்ம வந்து அதுல நம்பி அமௌண்ட் போட்றோன்னு வச்சுக்கோயே இப்போ நம்ம போட போட டாஸ்க் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு அதனால உங்களுக்கு ஆ ப்ராபிட் கெடைக் லா அவ்ளோதா அந்த போட்ட அமௌண்டு திருப்பி வராது அப்படின்டா நம்ளுக்கு போச்சி ஃபுல்லா இல்லியா
ஆமாக்கா அது வந்து ஃபர்ஸ்ட் அப்படிதா குடுப்பானுங்க சின்ன சின்ன ஜாப் இக்கு சொல்ட்டு அவுனுங் பஸ்ட் இது பண்ணுவானுக செரி நாமளோ காசு வருதேனு சொல்ட்டு நாமளோ ஒர்க் பண்ணிடுவோ அதுக்கு ஏத்த மாரி காசு குடுத்டுவானுங்க அப்ப செகண்ட் டைம் வந்து நீங்க சொன்னீங்ல்ல இன்வெஸ்ட் பண்ண சொல் லி அது மாரிதா அவுனுங்களு சொல்லுவானுங்க சேர் நாம தா பர்ஸ்ட் டைம் காசு வந்துச்சுன் சொல்ட்டு செகண்ட் டைம் போய் பண்னோன்னா செகெண்ட் டைம் ஏமாத்திட்டு போயிடுவானுங்க பர்ஸ்ட்டாவுது அவுனுங் ஏ காஸ் குடுக்ரானுங்கன்னா அது ஒரு நம்பிக்கைய நம்ளுக்கு கிரியேட் ஆவுன்றதுக்காகதா அவனுக குடுப்பானுங்க சோ அவ்ளோதா நம்மளுக்கு ஒரு டைம் அந்த நம்பிக்க வந்துச்சுன்னா நம்ம காஸ் குடுப்போன்ற ஒரு இதுதா அவனுங்ளுக்கு சோ நாமதா உசாராருக்கணோ இது மாரி இதெலா சேர் வந்த வரைக்கோ லாபோனு சொல்ட்டு போயினோ அவனுங்க காஸ் கேட்ட உடனே பிளாக் பண்ட்டு போயிட்டா ஓகேதா
அதுதான்டா நானு ஸ்டார்டிங் பண்ணும் போதே வந்து அக்கா கிட்ட நா சொன்ன இந்த மாதிரி எனக்கு வந்திருக்குதுக்கா அப்டினு அப்பாவு அக்கா என்ன சொன்னாங்னா இல்லேடி அது ஃபேக்கா இருக்கோ இல்ல நீ என்ன பண்ணுவ ஸ்டார்டிங் அவுங்க வந்து குடுக்கற கொஞ்சோ டாஸ்க் குடுக்குற வரைக்கோ குடு த்துட்டு அமௌண்ட் அனுப்புற மாரி அனுப்பிட்டு ஒனக்கு அதுக்கு அடுத்து டாஸ்க் வ வேணு நீங்க பண்ணணு அப்படின்னா வந்து அமௌண்ட் கேப்பாங்க நா ஆல்ரெடி இதே மாரி பண்ணிருக்கற அப்படின்னொனே சேரி ஓகே ஆ நா செக் பண்ணிட்டு சொல்றன் சப்போஸ் அமௌண்ட் கேக் கல ஆஹ் இன்வெஸ்ட்மெண்ட் எதுமே இல்லாம நம்ம பண்ற வொர்குக்கு நம்மளுக்கு அமௌண்ட் குடுக்குறாங்க அப்டின்னா நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்டின்னு அக்காட்ட சொன்ன சேரி ஓக்கே செக் பண்ணி சொ சொல்ல அப்டின்னொனே டூ டேஸ் நா வொர்க் பண்ணாடா டூ டேஸ் வந்து நம்பிக்கையா இருந்துச்சு நானு அக்காவுக் ஓ சென்ட் பண்ணி விட்ட அ அக்கா ஓகேதா நீ வேணா ட்ரை பண்ணி பாரு எனக்கு இவ்ளோ அமௌண்ட் வந்திருக்கு அப்டின்னு சொன்ன சேரி ஓக் ஓகே அப்டின்னாங்க கரெக்டா அக்காவுக்கு நா அனுப்புறேன் அந்த டாஸ்கல்லாம் முடிஞ்சு நெக்ஸ்ட்டு லெவல் போம்போதுதா வந்து சடனா ஓகே நீங்க வந்து எந்த பிளான் சூஸ் பண்றீங்க ஆ நார்மலா இல்ல வந்து கோல்டனா பிளாட்டினமா அப்டின்ட்டு ஏதோ ஸ்கீம்ல சேருவோம் பாரு அந்த மாத்ரி வந்து ஒரு டேபிள் போட் ட்டு அவங்க அனுப்பி நீங்க எந்த இதுல வந்து சூஸ் பண்ணி இன்வெஸ் பண்றீங்க இதுக்கேத்த மாரி உங்களுக்கு டாஸ்கும் பிராஃபிட் உம் வரும் அப்படனு சொல்லிட்டு அப்றம் நா உடனே அக்காவுக்கு அந்த ஸ்கிரீன் ஷாட்ட திருப்பி அவ்ங்களுக்கு அனுப்பி வுட்டேன் இந்த மாரி கேக்குறாங்கா சோ நீ அதனால அதுல போயி வொர்க் பண்ணாத நெக்ட்லெவல்க் கா அவ்ங்க அமௌண்ட்டு இன்வெஸ்ட் பண்ண சொல்றாங்க அப்டின்னு
உம் சோ அது மாரி இதெல்லாம் பண்ணாதீங்க்கா அது இன்வெஸ்ட்மெண்ட்டு சொல்லுவானுங்க எடுத்துப்பானுங்க அதா அங்க ப்ரச்சன
ஆமான்டா சேரிடா நீ வந்து என்ன பண்ற தெரியுமா எனக்கு வே அ அவனுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது பார்ட் டைம் ஜாப் இருந்துச்சுன்னா நீ எனக்கு அந்த டீட்டெயல்ஸ் சொல்லு நா உனக்கு சொல்றன் இந்த மாரி ப்டி இருக்குது நீ வேணா ட்ரை பண்ணி பாருன்னு ஆ செரியா செரிடா உம் நீ பாத்துட்டு எனக்கு டெக்ஸ் பண் பண்ணு ஆ ஓகேடா பாய் யா
பாய்க்கா